ஹலோ நீ பண்ணா ச நீராஜ் குமார்ன்னு வர்து நா பண்ணா சுதீர் கண்ணனு போது
தெர்லயே என்னா கதனு ஏய் இல்லடா இல்லடா இந்த ஆப் ஆப்புல பேரு நீராஜுன்னு குடுத்தன்டா
ஆ ஆ ஆ
என்னா கதனு தெர்ல அப்டிதா நெனைக்கிறே
அவ்ளதா ஒ கட்டு முஞ்சிச்சி அவ்ளதா
முஞ்சா பரவாயில்ல எனக்கு என்புறோ வந்தா கூட பரவால்ல போ காசு வந்தா போது அது நாப்பது ருவா வந்தா கூட பரவால்ல மூணு வாட்டி பண்ட்டே அன்னக்கு ஒரு நைட்டு நேத்து ஒரு நைட்டு ரெண்டு வாட்டி எப்டி நானே ஒரு ஆறு வாட்டி பண்ருப்பன்டா ஆஹா அஞ்சு வாட்டி பண்ருப்ப டேய் இல்லடா இல்லடா அப்டி நா ஒரு மூணு வாட்டியோ நாலு வாட்டியோ தான பண்ணிகிறே வீட்ல இருக்கும் போது நேத்து நைட்டு நீ தா ரெண்டு வாட்டி பண்ண நேத்து நைட் டு ரெண்டு வாட்டியுமே நீ தா பண்ண அது கூடோ அது கூட நீ பண்ண நீ தா கால் பண்ணபாரு நா கேட்னே என்னடா எனுக்கு ஏற்ல உனுக்கேருச்சு ஆமா மூணு வாட்டிதா பண்ணிகிறே ஆ ஆ
சாப்ட்டீங்ளா சாப்பணுமா வீட்டுக்கு வந்தா
வே காலந்தே சாப்பல்ல ஒண்ணுமே
சிகரட் சிகரட் பீடி
சீடிலா அடிக்க மாட்னே வெளியலா வன்டனா வெளியலா வன்டா ரிச்சா ரிச்சா இருக்கனு நம்மோ
ம்
அது கூட பாரு பத்து ரூவாய்க் மேல போவாது நம்ம ரிச்லா யாரு அவ்ளோதா முஞ்சிச்சி இல்ல வேவு ஆய் சின்னதா நம்ப புள்ள பத்து ரூபாய்க்கு அஞ்சி
ம்
வீட்ல இந்தா மட்டுதா அந்த பத்து ரூபாய்கு அஞ்சி
அத்தான்டா ஒரு இருவருபாந்தா அம்சிட் சொல்றா நா வொனா ஒர் சீரெட் வாய்கிற
கைல இருகுதுறா காசு அக்கொண்ட்ல இல்லியே
ஜேம்ச்சிட்ட இர்தா கேளு
டே அக்கொண்ல காஸ் வச்சிரியா டா கைல தர கைல தரண்டா கைல வாங்கிதா இந்தாதான அம்சுறது இந்த பத்து ரூபா தான்டா அம்ச்சுட்ட
ன்னவா இல்யாமா
இரிரு பாக்குற ன்னாவேணுன் பாகுற அதுக்கு என்ன எதுக்கு கிங்ஸு வாங்கிர்யா இப்பிட்லாகேட்ட நா சும்மா கேப்ப நீ எப்புடி நீ அத்தா வாங்குவ எனக்கு தெரியாது டே நா என்னிக்கினா கிங்ஸ் அச்சிக்ற ரொம்பொ காசாச் ஏ ஜீரோ பேலன்ஸு டா அவங்கிட் ஜீரோ பேலன்ஸ் டா அவங்கிட்
பகத்துல எதனா பொண்ணு கின் நின்சானா
ஏங்க
வாங்கி தரமாதா அதா கிங்ஸ் வேணுமா என்ன வேணுனு கேட்டுக்குரான் போல
இல்லடா அது டீ கடடா ஆளுக்கு தான்டா இந்தாங்க சும்மா கேட்டானா ஜீரோ ரூபா பத்து ரூபா வெச்சுகின் அக்கோண்ட்ல இருவத்தஞ்சு ரூபாய்கி வாயி தரன் நென்சுன்னுருறாரு அவுரு
உஹ் உஹ் உஹ்
தெர்ல பென அ கைலக்குது டா கைல அம்பொரா எத்துனு வந்தடா கால்ல அம்பொருவால முப்பொராக்கி வாங்கி அஷ்ட மீதி இரோரா இகுது அந்த மீதி இரோரா வீட்டுக் வந்து அச்சி காலி பண்ருவ
ம் ம் ஏ வா வீட்டுக்கு வன்டு பைக் இருக்குமா
தெர்லியே எங்கப்பா வேலிக்கு போய்டுவாரு இந்த டைம்ல தா
எம் பைக் ஏத்துனு பாலா மதில உட்டு வர்னு
ஏ விடிய காயில ஒரு லோடு போய்ட்டு வண்டார்ரா இப்ப மருடியூ மத் தியானோ ஒரு ரெண்டு மூணு மணிக் போனார்னா சாய்ந்தரொ ஒரு ஏழு எட்டு மணிக்கு வருவாரு ன்னா கத தெர்லியே வீட்ல இருந்தார்னா எத்துனு வர
பிட்டானியாலயா ஓட்றாரு
இல்ல இல்ல அங்க இது வாண்ட ஓட்றார் லக்சுமிபுரொம்
டாட்டா இதுவா
ஆ ஆ போய்க்கிரியா நீயு வேலக்கி அங்க டாட்டால பே பிட்டானியால நின்னு லைப் ஸ்டெய்லு மாறி லைப் ஸ்டைலேந்தே நின்னு இப்போ அங்க போறட்றா டேய் அங்க பாரு போஸு பாத்த பாத்த நீ அங்க வேகிக்கி போய்கிற லக்சுமிபுரத்துல
ஆ லோடு போயிர
இன்னது உப்பா
அ ஆ டாட்டா க்ரைஸ்டாலு
கிறிஸ்டல் கிறிஸ்டல் க்ரைஸ்டாலு இல்ல கிறிஸ்டல் ஏ அங் செல உப்பு வித விதமா க்குதுறா பைராக்கு இமால்யன் ராக் சால்ட்டு் கல்ரு கல்ராக் ஆ ரோஸ் கல்ருல உப்பு மொளத்தூளு சேத்தா எப்டி இருக்கு அந்த கால்த்துல்லா உப் உப்பு இருக்குதுற வெறு உப்பே நானே அனிக்கி சேம்புள் ஆ சேம்பிள் பீஸ் எடுக்குமோத்தா பாத்த
ம்
உப்பு இருக்குது பருப்பு எல்லாம் பருப்பு மோர் இருக்தே முந்திரி இருக்தே ஏ டன்னு கணக்குடா அது
ஆமாமா
டன்னு கணக்குதா அது ஃபுல்லாமே என்னாகத அது நம்ம ஏத்துற டன்னப் பொறுத்து
ரெட்ஹில்ஸ்ல ரெட்ஹில்ஸ்ல ரெட்ஹில்ஸ் கீழ எறக்குனேன்னு வச்சிக்கோ தட்டி டன்னு கணக்கு பாக்க மாட்டாங்க ஒரு பேக்குக்கு அஞ்சி ருபா
நாங்க வந்து ஜெப்டோல எறக்கணுன்னு சொன்னல்ல
அத டன் கணக்கு
ஜெப்டோல வந்து ஆ பதிமூணு டன்னோ பன்னெண்டு டன்னோ எடுத்துன்னு போனோ அந்த பதிமூணு டன்னுக்கு வந்து எழுநூத்தம்பது ரூபா எழுநூறு ரூபா வரு
ஆ
மீதி நீ ரெண்டு டன்னு மூணு டன்னு ஏத்துன்னு போனனா அவுங்க ஒன்னா ஒரு நானூறு ரூபா ஐநூறு ரூபா குடு அ ஒரு டன்னுக்கு எரநூறு ரூபா அந்த மாரி கணுக்குதான வரு
அ ஆ எரநூத்தம்பதோ முன்னூறோ
ஆ அந்த கணக்கு தா வரு அதுல போக குடுப்பாரு
ம் தருவாரா உங்கப்பா காசு இல்ல லோடு எறகிட்டு போயி்டுவே
ஏய் இந்த வாரோ ஏழுநூத்தம்பது ரூபா தந்தாருறா போன வாரோ ரெண்டு நாள் போனே ரெண்டு நாள் போனதுக்கு ஒரு ஏழுநூத்தம்பது ரூபா தந்தாரு ரெண்டு நாளுமே என்ன மூணு மூணு டன்னு தாண்டா மூணு மூன்ற மூணு ஒரு ரெண்டு டன்னோ மூணு டன்னோ அவ்ளோதா
ஆ
ஒரு நாள் போய் நெற்குன்றத்துல எறங்குனோ
ஆ
மழ நெற்குன்றத்துல
கடம்ப கடம்பத்தூரு எந்த ஊரு பாக்த்துல இருக்து
கடம்பத்தூரா கடம்பத்தூர் தெர்லயே கேள்விப்பட்டுற ஊர் பேரு கடம்பத்தூர் எங்க இருக்கு தெர்ல ம் ஏன்ன அங்க லோடுக்கு போனியா என்ன
இல்லல்ல ஒரு மைமா கேப்ல வந்து எறங்கிச்சி கேப்ல கடம்பத்தூர்ன்னு போட்டு இருந்துச்சி அதா அந்த ஊர் எங்க இருக்குதுன்னு கேக்ன
ஏய் அங்க வாட்டரு லோடு போனா கூட டன்னு கணக்கு தண்டா அது
எதே
ட்டர் லோடுக்கு போனே இந்த மாரி டன் ஏஜ் கணக்கு போன வச்சிக்கோ நம்மளுக்குதா லாபோ
ஆமா வாட்டர் கேனுக்கு போனனா வெயிட் அதிகமா வருமே
வெ வெறு பத்து லிட்டர் கேசு இ இருவது தே பதினஞ்சி லிட்டர் கேஸ் இதே மாரிதாண்ட வரு பத்து லிட்டர் கேஸ் தா
அதான்டா டன்னு கணக்கு அதிகமா வருமேன்றே
அதில்லா ஆனா பன்னெண்டு டன்னு அதுவு பதிமூணு டன்னு பன்னெண்டு டன்னு தா நாலு பேரு எறக்குவோ
ஆ
என்னா தண்ணிக்கி ரெண்டு இன்டு பதிமூணு போட்டா கூட ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா அந்த மாரி வரு
ஆ ஆ
எரநூறுபா டீக்காசு ஒரு நூத்தி அம்பது ரூபா எரநூறு ரூவா வாங்கிடுவோ ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபா வந்த கூட ஆளுக்கு ஒரு எட்நூறுரூபா அதா ஆளுக்கு எட்நூறு ரூபா எடுத்துன்ன வரலா கரெக்டா இதுவுல்லாம நம்மள கூட்டுனு போறவரே சாப்பாடு வாங்கி குடுத்துருவாரு நம்ளுக்கு காலில் லியே எவ்வளவு வேணுமோ சாப்பிடுன்றாரு ஜாலியா
ம் யார் அது
எங்க அப்பாவது ஃப்ரெண்டு ஒருத்தரு தெரஞ்சவரு
ம் சொந்த வண்டி ஓட்ரார
இல்ல இல்ல அவங்க ஒரு ஏதோ ஒரு வண்டி எத்த ஓட்றாங்கோ
கம்பனிில
ம் கம்பெனி வண்டிதான் அவங்களுக்கு டிரைவர் கசம் கொடு பாடா
ஆ ஆ
வண்டி ஓட்டுன்னு வருவருக்கு டிரைவர் காசு எங்க அப்பா தான் ஓட்டு வந்தருஓ போும்போது ஓட்டு எங்க அப்பா தான் போனாரு வரும்போது எங்க அப்பா தான் ஓட்ன்னு வந்தாரு அவரு பாரு எங்க அப்பா அப்போட ஃப்ரெண்டு அவர் தான் வண்டி எத்துன்னு வந்தாரு ஓட்டுனு வர்துக்கு எங்க அப்பா வந்தவனோ எங்க அப்பா அப்ப வண்டி குத்துட்டு அவரு கூட உக்கார் வந்ட்டு வரும்போது ஃபுல்லா போயரு காச எல்லாம் வந்துருச்சு காசு அப்பச்சு விட்டாங்க ஃபோன்ல
ஆ
காசு அமைச்சு விட்டனேு ஒரு ஒரு டோலுக்கும் ஒய்ிசாப்ப ஒயிச்சாப்ப போய் குச்சிட்டு வராங்கடா பாயீ
ஹ
வண்டிஓடுறது எங்க அப்பாதன அவரு குடிக்கல என் குடிச்சா பிச்சிருவான்க அன் சைட்ல அங்கள ஐவேல
ஆ
இவங்க பாட்லு பாட்லா வாங்கின்னு வந்து ஒரு ஒரு ஒயின்சாப்லயும் நிப்பாட்டி நிப்பாட்டி கட்டிங் கட்டிங் போட்டு ஜாலியா வராங்க வண்டியில செங்கல்பட்டுக்கு போன தன்னைக்கு அன்க்கே செலவு பண்ட்டாங்கோ டவெ்ன்டி ஃபிட்டு ஈச்சரு ஆ டாட்டா டுவென்டி ஃபிட்டு தான் ஆனா நாங்க டாட்டால போல இங்க அலமாதில ஒரு வாட்டர் கம்பெனிக்குது
ஆ
வண்டி ஓனர் என்னா சொன்னாரு அங்க ஒரு வாட்டர் கேச லோடு ஒண்ணு இருக்குது அத எத்துன்னு போயிட்டு வாங்க இன்னைக்குன்னாரு அதனால அந்த அங்கிள் வாட்டரு கேஸ் ஒ எத்தன வந்தாரு எங்க அப்பா ஓட்டனுு போனாரு அதுவும் இல்லாம அந்த வேலைக்கு வந்த ஒரு ஆள் வந்துட்டு வாங்கின ச ம்பளமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய ஆயிரம் ரூபாய தான் அதுலயே அவங்க ரெண்டு நா ஒரு நைட்டு் ஃபுல்லா அந்த கம்பெனிலயே இருந்தான் வாட்டர் கம்பெனிலயே அவனுக்கு சாப்பாடு நைட்டு ஒரு குவார்டரு ஒண்ணு ஆ செலவுக்கு ஒரு அம்பது ரூபா குட்த்துட்டு காலில வந்தாரு மறுபடிய காலயில அந்த வாட்டர்லோடு போும்பது மறுபடிய காலயில சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு அவருக்கு லோடு அவங்க கம்பெனில ஏத்தி வச்சிருவாங்க
ஆ
இது கம்பெனியில கம்பெனிலவங்க ஏத்தி வச்சருவாங்கடா
ஆ நம்ம எத்தனை பேயீ எறக்குதான்
போய் எறக்குறது மட்டுும்்தான நம்ம வேல ஆ
அப்புற
அவரு பாரு அவரு சம்பாச்சதே ஆயித்து ஐநூறூய் எவ்ளோ அது சாப்பட்டுகே ஐநூறூபா போ போயிச்சு சாப்பாட்டுக்கு அவருக்கு கோட்ரு அங்க இங்கன்னுட்டு மீதி ஆயிர ரூபா இருக்கு இப்ப லட்சுமிபுரத்துல எடுத்துவந்து எறக்கி வுடறாங்க அவர அந்தங்க தாத்தா மாரி இருந்தரு வயசானவருதா
ஆ ஆ
டுற எங்க அப்பா கிட்டயு உன்னொருத்தர் இருந்தாரு பாரு எங்க அப்பா ஃப்ரெண்டு அவரு வேற குச்சிக்கின்னு வந்திருந்தாரா என்னப்பா என்னை நெனச்சிகினப எதானா கவுனுச்சு கவுனிச்சுட்டு போவபான்றரு வாங்கன ஆயிரரூபாயக்கு ரெண்டு நாளிக்கி இதுலயே கவுனிச்சுட்டு போபான்னு கேக்கறாரு கவுனுச்சுட்டு போனா சும்மா வுடுவாங்க யாருனா னோ வேணானா நீயே பாவோ கஷ்டபட்டு சம்பாரிச்சிக்ற அதுவு காசு வேற ஆ ஆயருபாவோ ஐநூறூபாவோ தா எத்துகினு போற சேரி எத்துனு போடானு வுட்டாகோ
உன்க்கு தர்லியா சவாரி காசு
எனக் குத்துட்டாங்கடா எட்நூறு பா தனியா
ம் மிச்ச காச அவுங்க ஒத்துக்குஷ்டாங்கோ
எஸ்நூறுபா குத்துட்டு
ஆ
ஒரே ரெண்டு லிட்டரு கேசு ஒன்னு வண்டில எத்து போட்னு வந்தாங்கோ
ஆ
அந்த ரெண்டு லிட்டர் கேசு வந்து வரமு வர வழியில ஒய்ன் ஷாப்ல வித்துட்டோ
ஆ
அதுக்கு ஒரு நூறு ருபா குத்தானுகோ அந்த நூறுபாவ நானே வாங்க்கினே
அ
இது இல்லாம வரம் போது எங்க அப்பா பஜ்ஜி போண்டா எனக்கு வாங்கி குடுத்துட்டாரு அவரு காசுலே
ஆ
போம்போது எங்க அப்போட ஃப்ரெண்டு மூணு தோச ஒரு வட இதெல்லா வாங் குடுத்துட்டாரு இதுவாண்ட வண்டலூர்ல நா போய் எறக்கறதா வேல நம்ளுக்கு சாப்பாடெலா அவுங்களே பாத்துக்றாங்க பாக்காவா எறக்கறதுக்கு காசு தந்துறாங்க சாப்பாடுக்கு பாத்துறாங்கோ இதுக்கு மேல நமளுக்கு என்ன தேவ லைஃப் வெளிய போய் கஷ்டப்படறதுக்கு எப்பா
செரி செரியா வெச்சறேயா ம் எதடா